ஹலோ
கிங்ளா
சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா எப்டியிருக்கீங்க நானு நல்லாருக்க இருக்கங்க வீட்லல்லா எப்டிருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க உங்க வீட்ல எப்டியிருக்காங்க
ம் எங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்கங்க அப்பா வேலைக்கு பெயிருக்காரு அம்மா வீட்லருக்காங்க
எத்தன உ கூட பொறந்தவங்க எத்தன பேர் இருக்காங்க
எனக்கு ஒரு தம்பி இருக்கா அவன் காலேஜ் படிக்கிறா உங்களுக்கு
எனக்கு ஒரு தம்பி எனக்கு ஒரு தம்பியு ஒரு தங்கச்சிருக்காங்க தம்பி கல்யாணாயிடிச்சு தங்கச்சி கல்யாண ஆயிடுச்சு
அப்டியா ஆ
ஆமா தங்கச்சிக்கு ஒரு ரெண்டு கொழந்தருக்கு
அப்டிங்களா உங்க குடும்பத்தோட நேர செலவி டுவிங்களா
ஆமாங்க வேல முடிஞ்சது நேராவே பிள்ளைங்களதா பாத்துப்பே ரெண்டு பிள்ளைகளு நா தா சொல்லிக்குடுப்பே ஸ்கூல் பெயிட்டாங்க அவங்க படிப்பெல்லா நா தா சொல்லிக்குடுப்பே ப்ப
ம் அதாங்க நல்லது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரு என்னா பண்ணுவாங்கன்னா மொபைல் ஃபோன தாங்க அதிகமா அதுலதாங்க நேரத்தையே கடத்துறாங்க குடும்பத்தோட பேசுறதே கெடையாதுங்க யாருமே வந்தாங்கன்னா அவங்க மொபைல் எடுத்துவச்சுட்டு அவங்க மொபைல பாக்கறது புள்ளைங்கள கவனிக்கிறதே கெடையாதுங்க
ஆமாங்க முடிஞ்சடு உக்காந்து சேந்து சாப்புட்ணு நீங்க எப்டி எல்லா சேந்து சாப்புடுவீங்களா இல்ல எப்டி சாப்டுவீங்க
சாப்புடுவோங்க வீட்ல எல்லாரு ஒன்னாருந்தாங்கன்னா நைட்டு் இரவு நேரத்துல எல்லாரு சேந்து சாப்டுவோ முடிஞ்ச வரைக்கு நைட்லதாங்க எல்லாரு ஒன்னா சேந்து சாப்ட்ற பழக்கமே எங்க வீட்ல இருக்கு
உங்க அப்பா என்ன வேல பாக்குறாங்க
எங்க அப்பா வந்து டிரைவருதாங்க உங்க அப்பா என்னங்க பண்றாரு
எங்க அப்பாவும் டிரைவர்தாங்க இந்த வெளில வந்து அந்த ஆட்டோல்லா இருக்குங்க பாத்தீங்களா
ஆமா
அப்டிங்களா
மத்த இந்த காய்கறி வண்டியெல்லா ஓட்டுவாங்க
சேரிங்க செரிங்க
எங்க எல்லாரையு பாத்துப்பாங்க
ங்க எங்க வீட்ல எங்க அம்மா வந்து காய்கறி கட வச்சிருக்காங்கங்க
காய்கறி கட மளிக கட இது ரெண்டுமே வச்சிருந்தாங்க அப்ற கறிக்கடையு வச்சிருந்தாங்க அவங்களால ஒடம்பு முடியல அதனால கறிக்கடைய எடுத்துட்டாங்க இப்ப காய்கறி கடையு மளிகை கடையு தா எங்க அம்மா வச்சு பாத்துக்கிட்டுருக்காங்க பாவோ தனியா இருக்கிறதால அவங்க வந்து இத பாத்துட்டு அவங்க பொழுது ஓட்டிக்கிறாங்கங்க
செரிங் செரிங்க
நீங்க என்ன பண்றிங்க
நாங்க வீட்ல தாங்க இருப்போ பசங்க ஸ்கூல் போய்டுவாங்களா வீட்ல உள்ள வேலை பாத்துட்டு இருப்போ அம்மாக்கு உதவியா அம்மாக்கு எதா ஒரு உதவினா பண்ணுவோ எ மாமியார் இருக்காங்க மாமனாரு க்காங்க வீட்ல
அப்புடியா
இல்ல ஒட முடியாதவுங்க அதனால அவுங்க கவுனிச்சு போனாங்க
செரிங்க
ஒ கனவர் வேலக்கி போனு
ஆ உங்க வீட்ல சமையல்லா யாரு செய்வா
அது நாந்தாங்க செய்வ எல்லாமே கால்ல பசங்ளுக்கு ஸ்கூல் அனுப்பி உட்டுட் கணவரு தனியா சமச்சு குடுக்கணு அவ்ங்க வேலக்கி போறதுக்காக அப்ற மதிமி இல்ல வேற வேல எல்லா வேலயு பாக்குணுங்க
சேரிங்க சேரிங்க நானு அப்புடிதாங்க இருக்க காலைல எந்துரிச்சு நாலு மணிக்குலா எந்துரிச்சு ச கால சாப்பாடு செய்யணு மதிய சாப்பாடு செஞ்சு புள்ளைங்களுக்கு தனியா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கணு கணவருக்கு தனியா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச் ச்சி எல்லாரையு அனுப்பி உட்டுட்டு நா அப்பறமா நாதாங்க ஓய்வெடுப்ப
சரிங்க சரிங்க வீட்ல வேற யார்லா யாராருக்கா
அதாங்க மாமியார் ருக்காங்க நாத்தனார் இருக்காங்க அம்மா வீட்ல அம்மா அப்பா தம்பி இருக்காங்க இவங்ளாதா இருக்காங்க நாந்தாங்க எல்லா ஆனா வீட் ட்டு வேல எல்லாமே செய்வ
அ செரிங்க எங் வீட்ல நாணு எங் மாம்னாரு எ கொழுந்தனாருக்காங்க கொழுந்தியா இருக்காங்க
சேர் செரி
மேல நாங்க எல்லார்ருப்போ
எங்கு அப்புடிங்ளா நா என்னா பண்ணுவோ காலைல சம்யல் வேலலா முடிச்சிருவ முடிச்சதுக்கு அப்ற என்னா பண்ணுவ கொள்ளைல நெறைய செடியல்லா வச்சிருக்கோ தென்னமரோ மாமரோ சப்போட்டா கண்ணு இதல்லா இருக்கு நா என்னா பண்ணுவ சமையல்லா முடிச்சதுக்கு அப்ற கொள்ளையில போய்ட்டு எல்லாத்யு சுத்தமா கூட்டி செடில உள்ள கெளை எல்லா அகட்டிட்டு தண்ணி புடிப்பே அது ஒரு பொழுதுபோக்காருக்கு எனக்கு
ஆமா ஆமாங்க வீட்டுக்கு யாராவ்து உதவி பண்ணுவாங்ளா நீங்க மட்டு தா செய்வீங்ளா
நாந்தாங்க செய்வ கொழந்தைங்க இருந்தா கொழந்தைங்களு சேந்து செய்வோ செலப்ப களச்செடிய எல்லா முளைச்சிருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் நானே எடுப்ப புள்ளைங்களு எடுத்து இது பண்ணுங்க சாயந்தரம் வந்தோடனே செடிக்க எல்லா தண்ணி உ பாச்சுங்க
உங்க வீட்ல பசங்க எல்லா வேலை வாங்குவீங்களா இல்ல எப்பிடி இருப்பாங்க
பசங்க அந்த விடுமு நாக்கல அம்ம எனக்கு துணையா இருப்பாங்க
செரி
பசங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க
அப்டிங்களா
மாமனாரு ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்க எல்லா குடும்பத்தோடதா சேந்து செய்வோ எங்களுக்கு ஒரு வயல் இருக்கு இப்ப எடம் பக்கத்துலயே எடம் இருக்கு நாங்க எல்லா சேர்ந்தாங்க செய்வோ
வெறு எடத்த அப்டியே போட்டு வெச்சிருக்கீங்களா ஆஹ்
இல்லங்க இப்ப கொஞ்சோ வெயில் காலமா இருக்கா அதுனால இப்போதைக்கு ஒண்ணு செய்யல
சேரி
கொஞ்சோ போக போகதாங்க செய்யணு கொஞ்சோ ஆடி மாசம் வந்தா கொஞ்சோ வெயில் கொஞ்சோ தனிஞ்சிரும்
உஹம் உஹம்
இப்ப தங்க மறுபடியு ஆரம்பிக்கணு
எங்க வீட்ல இந்த சப்போட்டா செடி இருக்கு பாத்தீங்களா அத சுத்தி இந்த வெள்ள கலர்ல அப்டியே மாவு மாதிரி அத படிஞ்சிருது அது என்ன செஞ்சா அதுக்கு காலாவும்
மாவு பூச்சுன்னு சொல்லுவாங்களே அதுதானே சொல்றீங்க
ஆமா அது என்ன பண்றேனே தெரில அந்த ஃபுல்லா அந்த கண்ணு முளைக்கே உடமாட்டீங்க சப்போர்ட்டா கண்ண அந்த மாவு பூச்சி வந்து ஃபுல் நல்ல அது ஆக்கிரமிச்சுக்குச்சு
நீங்க சாம்பல் இருக்கு பாத்தீங்களா அத வந்து அத வந்து காலை நேரத்துல பனி ப பனியிட்டதால இப்ப வந்து ஈரமா இருக்கு எலையெல்லா அது காலை நேர வந்து நீங்க தெளிச்சு விட் எளமேல எல்லா படுற மாரி தெளிச்சு விட்டீங்கன்னா அதுல வந்து அது மேல உள்ள மெழுகு வந்து கரஞ்சு வந்துரு உங்களுக்கு அ போ அ மேல தண்ணி வந்து கொஞ்சோ வந்து வேகமா வந்து அடிச்சிங்கன்னா வந்து உதிர்ந்து கொட்டிடு உங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு மெற மூணு மெற இத வந்து செஞ்சு பாருங்க கொஞ்சோ பூச்சி தெள்ள உங்களுக்கு இல்லாம இருக்கு இருக்கு உங்களுக்கு
எங்க வீட்ல என்னா பண்ணுதுன்னா அந்த சப்போட்டாக்கன்ன சுத் தி இந்த சேப்பு எறும்பு பாத்தீங்ளா அந் அந்த சேப்பு எறும்பு சுத் த்திரு அந்த காய பழுக்கவே உடமாட்டிங்குது அப்படியே ச்சு பிஞ்சோடு அது கீழ கொட்டிருது அந்த சேப்பு எறும்பு ஃபுல்லா இதாக்கிடுது
ங்க செடில இருந்தா அது நல்லதுங்க அது அது நம்ம எறும்ப தா பயப்பட்டு நம்ம வந்து எல்லாத்தியு மருந்து அடிக்கிறோ இல்லையா அப்டி செய்யக்கூடாது அந்த பூச்சிய வந்து உங்களுக் எந்த புழு தாக்கலு உங்களுக் இல்லாம இருக்கு எந்த காய்கறிலயு காயிலயு பூ வெக்குதுல்ல எல்லாத்துலயுமே பூச்சி தாக்கல் இல்லாம இருக்கு அ து வந்து பாதுகாக்கறதே வந்து அந்த பாதுகாக்கறது வந்து அந்த எறும்பு தா நாங் அது
நீங்க இப்டி சொல்றீங்க ஆனா அந்த எறும்பு என்னா பண்ணுது ட்ரெஸ்ல ஒரு துணிய வந்து கொள்ளைல காய வெக்கவே முடிய மாட்டிங்குது அந்த எறும்பு ஃபுல்லா அந்த ட்ரெஸ் மேல எல்லா துணியிலு ஏறிக்குது
ஆமா கூட்ட கூட்டமா தாங்க இருக்கு கூட்ட கூட்டமா தா இருக் கு அந்த எறும்பு அது ஏப்பையாயி நல்லா புதுசு த புதுசா தளிர் வர்துல அந்த எல அந்த எலைய வந்து ஃபுல்லா அந்த மடக்கி அது ஒரு கூடு மாரி வந்து கட்டிக்குங் அது அத கூட்டுக்குள்ள தா அது வாழு அதுக்குள்ள தண்ணி மழை யு வரப் போகாது வெயிலு அடிக்காது அந்த கூட்டுக்குள்ள
உம் ஆனா நம்ம காய் பாதுகாப் பா இருக்காதே இதுதா எல்லாத்தியு சாப்ட்ரு
இல்லங்க அப்டி இல்லங்க அது பாதுகாப்பா இருக்குங்க உங்களுக் புழு வந்து எந்த மத்தபடி உங்களுக்கு புழுவோ மத்த எந்த எதுவுமே வராது பாதிக்காதுங்க அந்த பா இது மேல காய்கறி மேல
ஆமா ஆஹ் நேத்திக் கூட நா என்னா பண்ணே அந்த ஸ் கொள்ளைல போய்ட்டு சப்போட்ட பறிச்சே பறிச்சு க பழுக்க வெச்சிருக்கே இன்னிக் காலைல எடுத்து பாத்தா அரிசி பானைல தா போட்டு பழுக்க வெப்போமே நாங்க காலைல எடுத்து அந்த அரிசி பானைலர்ந்து எடுத்து பாக்கறே சூப்பரா இருக்கு அவ்ளோ டேஸ்ட்டு அந்த இனிப்போட சுவையே நம்ம மெய்ம றந்துடுற மாரி இருந்துச்சு
உள்ள புழுவெல்லா இல்லாம அது பாதுகாக்குங்க அதுக்கு தா அந்த பூச்சி வெப்பாங்க அது பேரு முசுதுன் சொல்லுவாங்க
ஆ
அந்த எறும்புதாங்க அது
அதுதா அதிகமா வருது அப்புற எங்க அத்த ஆசையா வந்து சுண்டைக்கானா எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிக்கு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க நண்பர் வீட்டுல இருந்து சுண்டைக்காய் செடி எல்லா வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க அத போய் நாங்க கொள்ளையில வச்சோமா அந்த மாவு பூச்சி சொன்னிங்ளே அந்த மாவு பூச்சி சுத்திரு படலமா படந்துருக்குங்க அதுல
ஆமாங்க அது காக்க எல்லா அடிக்கடி சாப்ட்டு அது எச்ச எல்லா தெ போடுதுங்ளா அதுல த எங்க வீட்ல வந்து தானாவே மொளைச்சுதுங்க அதுமேதா
ம் நீங்க அத எப்படி அக ற்றுனிங்க
அ அதுக்கு வந்து நா இதுக்கு நா உங்ளுக்கு முன்னாடி சொன்னம் பாத்திங்ளா சாம்பல்
ஆமா
பண்ணம அது இல்லடா வேப்ப எண்ணெ இருக்கு பாத்திங்ளா
ஆமா
ப்பெண்ணெயு கொஞ்சூண்டு ஷேம்ப்பு கலந்து அத அடுச்சு அத அடி ச்சிங்னா அந் அதுலயு அது வந்து கொஞ்சம் இதாகுங்க ஆமாங்க வேப்பெண்ணெ இப்ப மீனா மீள எல்லா இருக்கு பாத்திங்ளா மீன் மிளம்
ஆமா
கரைச்சலு கடைல விக்கு
ஆ
அத வாங்கி தெளிச்சா கூட அந்தஸ் ம அந்த வாடைக்கி உங்களுக்கு அந்த ஏ பூச்சி எல்லா இருக் க்காதுங்க
அது தாங்க நா பண்ணணு ஏன்னா ரொம்ப பூச்சாருக்கு செடிய தொட்டாலே ஒரே பூச் சாருக்கு
இல்லாடி நீங்க என்னா செய்ங்க அந்த பூச்சி உள்ள எடத்த அந்த எலைய மட்டும் கிள்ளி எடுத்துட்டீங்கன்னா அந்தந்த பாதிப்புலந்து நீங்க வந்து மீண்டலாங்க உங்களுக்கு
அதுதாங்க செய்ய போற அதா கத்திரிக்கோல தா கையில வச் ச்சிருக்கப்ப இப்ப நேரா கொள்ளைக்கி போயிட்டு அந்த மாவு பூச்சி எங்கெங்க உக்காந்துச்சோ அந்த எடத்துல இது கத்திர கோல வச்சு கட் பண்ணிட்டு கொள்ளைய ஃபுல்லா சுத்தி கூட்டி முடிச்சுட்டு எரிச்சு உட போறே
சுத்தமா இருந்தாலே உங்களுக் இந்த பூச்சி தாக்குறத ம கட்டுப்படுத் திக்லாங்க
ம் ஆமாப்பா அதா என்னா பண்றதுன்னேத் தெரியில நறைய தென்ன மரத்துலந்து தேங்கா வர விழுந்து கடக்கு அத எல்லாத்தையும் உரிச்சு போடணும் நறைய வேல பலு அத்
பெர் மாத்துனால்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா
அவங்கல்லா வயிசானவங்க அவங்க பாவோ அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க எங்க அத்தைய எல்லா அவங்கள எல்லா வேல வாங்க மாட்டேங்க நம்புளால முடிஞ்சது அத நா செஞ்சுப்பங்க
ஆமாங்க அவங்க அந்த காலத்துல இருந்து வேல பாத்திட்ருந்திருப்பாங்க வயசான காலத்துல எல்லா அவங்களுக்கு வந்து இப்பதைக்கு இதுதா தேவை
ஓய்வுதா தேவ ஆ நால்லா எங்க அத்தைக்கு வந்து சாப்பாடு முடிச்ச உடனே மாத்திர எடுத்து குடுக்குற பழக்க வெச்சிருக்கே
அப்படியா எங்க மாமனாரு முடியாதவங்கதா மு மூட்டுவலி இருக்கு அவுங்களுக்கு அதனால நா வந்து உளுந்திருக்கு பாத்திங்ளா
ஆமா
து அரிசி கடுகு க கலந்து வறுத்து அது பொடி பண்ணி கூல் மாரி கலந்து குடுப் ப அவங்க வந்து கொஞ்ச மூட்டு வலிக்கு தேவ ந நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆமாங்க நீங்க சொன்னன தாங்க ஞாபக வருது எனக்கு வேற மூட்டு முதுகுவலி தாங்க முடியல நேத்திலந்து உளுந்தங்களி செஞ்சு சாப்டணுனு ஆசயா இருக்கு
ஆமாங் அவங்க கடை வெச்சிருக்காங்க கடையில ரொம்ப நேர நி நிக்கறாங்க அதனால அடிக்கடி அவங்களுக்கு வந்து மூட்டு வலி வரு
பரவால்லங்க நீங்க சொன்னதுல நேரம் போனதே தெர்ல பாருங்க நீங்களு போய் ம இத ப களி கிண்டுங்க நானு செய்யற
செரிங்க செரிங்க நீங்களு மாமனா மாமியா எல்லா நல்லா பாத்துக்கங்க
நன்றிங்க சேரிங்க தேங் ரொம்ப நன்றிங்க சேரிங்க கண்டிப்பாங்க நேரங் கெடைக்கறப்ப பேசலாங்க ஆ நன்
அ நன்றிங்க